ஹலோ
ஆ வணக்கம் சிஸ்டர்
ஆ வணக்கம் சஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே சிஸ்டர் என்ன பண்றீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக் அங்க
ஆ ஓகேங்க ஓகேங்ண்ணா
சாப்ட்டாச்சா
ம் சாப்பிட்டுச்சுங்க இன்னைக்கு கோயில் பௌர்ணமி பூஜ பண்ணி இருந்தோ ம் கோயில அதனால இன்னைக்கு எல்லாரு கோயிலுக்கு பேயி நாங்க தா அன்னதானம் போட்ருந்தோ நாங்க ஒரு நாலுஞ்சு பேர் சேந்து
ஓகேயா
எல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா தூங்கிட்டாங்க நா சரி உங்ககிட்ட பேசலா அப்டின்ட்டு வெய்ட்டிங
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் திருவிழா அ நடந்துகட்டு இர்க்கோ அன்னதானோ போட்ருக்கீங்கன்னா திருவிழா நடக்குதோ
ஆ அப்டில்ல சிஸ்டர் எப்பவுமே ஆ அதாவுது ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா நா ஒவ்வொரு மாசமு பௌர்ணமி அன்னக் வந்து நாங்க ஒவ்வொருத்தரு வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேந்து சேந்து அவுங்க சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி நா அந்த மாதிரி இந்த தடவ நாங்க போட்டோ
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆமா எங்க அம்மா வீட்டு பக்கோனு சொல்லுவாங்க கோவில்ல வந்துட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு மட்டு அங்க எல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க நா என்ன ஏ திருவிழான்னு கேட்டே அப்டின்னா இப்போ இந்த வை வ வைகாசி மாசோ நடந்தாலே வைகாசி விசால திருவிழாலானு சொல்லிட்டு எல்லா எடமும் கொண்டாடுவாங்க அதனால தா திருவிழாவோ அன்னதானமோ அதனால அன்னதானோ போடுறீங்களோ அப்படின்னு சொல்லி ட்டு கேட்டே சாப்ட்டீங்களா நீ நீங்கன அன்னதானோ சாப்ட்டீங்களா அன்ன சாப்ப
ஆ சாப்பிட்டேங்க கொஞ்சோ காரங்க தக்காளி சாப்பாடுனு பஞ்சாமிர்தம் போட்ருந்தோ இப்போ சக்கர பொங்கல் அப்றோ தயிர் பச்சிடிங்க கொஞ்சோ காரோ நாங்க கொஞ்சோ வந்து காரோ ஒரு மொளகாக இருந்தாவே அது மூணு கொழம்புக்கு போடுறாலா என்ஜாய் கூட்டத்துக்கு கொஞ்சோ காரம தானே வச்சிருப்பாங்க
ஆமா கண்டிப்பா அதுவு இல்லாம அளவு அதிகமா செய்வாங்கல்ல அப்டி இருக்கைல கொஞ்சோ கூட கொறைய ஆக தா செய்யு சரியா செய்ய முடியாதுல்ல எனக்கு எனக் எனக்கு ரொம்ப பிடிக்கு சிஸ்டர் இந்த மாதிரி அன்னதானதா சாப்பாடுண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கு
எனக்கு பிடிக்குங்க ஆனா எனக்கு கொஞ்சோ இப்பெல்லா அலசர் வந்துருச்சுங்களா அதனால கொஞ்சோ காரமா சாப்ட்ட ஆ அதனால
செட் ஆகாது ஆமா அல்சர்னா காரம சாப்பிட முடியாது
ஆமாங்க நீங்க என்ன சாப்பாடு இன்னைக்கி நை
எங்க எங்க வீட்ல இன்னக்கி வந்துட்டு தோச பாப்பாவுக்கு வந்துட்டு மாமி மாமா ஊருக்கு போயிட்டாங்க வீட்ல யாரு இல்ல சோ நா பாப்பா தா என்னோட ஹஸ்பண்ட் வேல முடிஞ்சு வர பன்னெண்டு மணி ஆயிடு அதனால நானு ரெண் பாப்பாவு தா ஒருத்தி சின்னவ வந்து பால் குடிக்கிறதுனால ப்ராப்ளம் இல்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்கறதுனால பெரிய பெரியவளுக்கு வந்துட்டு தோச ஊத்திட்டு சாம்பார்னா அவங்களுக்கு புடிக்கு அது சாம்பார்ன்னு சொல்ல மாட்டாங்க எல்லோ கலர் கொழம்புன்னு சொல்லுவாங்க எ பொண்ணு
தேங்கா அரச்சி ஊத்துவீங்களா இல்ல பருப்பு போடுவீங்களா
இல்ல பருப்பு பருப்பு சாம்பார் ம் அதா எ பொண்ணு எல்லோ கலர் கொழம்பு வேணுமா அப்டின்னு சொன்னா சரின்ட்டு இட்லி சாம்பார் செய்வோல்ல இட்லிக்குன்னு சாம்பார் செய்வீங்கல்ல
ஆ உண்வே இட்லிக்கு நாங்க வந்து பொதுவான இட்லி சாம்பார் இந்து சாம்பார்னா எங்க டெய்லியுலா வந்து தக்காளி பண்ணிட்டு தேங்காய் பொட்டுக்கடலயெல்லா போட்டு அரசு ஊத்துவாங்க
ஓ அத ஆ அது நீங்க இட்லி சாம்பார்ன்னு சொல்லுவீங்களா நா நாங்க அத வந்து என்ன ஐயோ ஹோட்டல் பேர் ஞாபம் வர மாட்டது ஹோட்டல் பேர் சொல்லி ஆ இந்த அந்த சாம்பார் அப்டின்னு சொல்லுவாங்க சரணவன பவன் சாம்பாரா எதோ சொல்லுவாங்க அது குறி பேர் சொல்லுவாங்க சரியா தெரில நீங்க சொல்ற சம்பார அப்டி சொல்லுவாங்க நாங்க வந்துட்டு இப்போ இட்லி சாம்பார் நாங்க வைக்கறது ஆ இல்ல இது எப்டி வப்போனா பருப்ப அவிய போட்டுக்குவோ வேற ஒன்னு இல்ல காய எல்லா மொத்தமா எல்லாமே ட்டி போட்டுறது பருப்பா கலைஞ்சு வச்சிட்டு காய எல்லா வெட்டி போட்டு மஞ்சத்தூள் சீரகம் சோம்பு பொடினு தனியா அரைச்சு வச்சிருப்போ அந்த பொடி ஆ அந்த பொடி மட்டு போட்டு உப்பு அவ்ளதா வேற எதுமே கெடையாது காரத்துக்கு பச்ச மொள ந போட்டுக்கறதுதா ஒரு மொளகா அவ்ளதா அவ்ளோ ல்ல குக்கர்ல வச்சுட்டு தாளிச்ச விட வேண்டியதா வெங்காயோ நறுக்கி எப்பவு போல கடுவுலந்த பருப்பு போட்டு தாளிக்க வேண்டியதா ஒன் ஒரு டேஸ்ட்டு ரொம்பெல்லா டேஸ்ட் டா இருக்காது எப்டி சொல்றது ரொம்ப காரம்லா இல்லாம இருக்கு குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்ல எங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கு
தண்ணி வச் தண்ணி அதிகமா ஊத்துவீங்களா இல்
ஆ த தண்ணி தன் த தண்ணியா வச்சாதா இட்லிசாம்பாரு இ்ட்லிக்கு ஊத்தி சாப்பட்ற ஐட்டம் எப்டி இருக்கு நல்ல தண்ணியா கெட்டியா வக்கிறத விட அப்டி தண்ணியா ஊத்தி சாப்ட்டாத தா இட்லி பெனஞ்சு சாப்ட்டாத நல்லா இருக்கு தண்ணியா தா
ஆமா ஓகே அப்டின்னா நீங்க பருப்பு சாம்பார் எப்டி வப்பீங்க புளி ஊத்தி வச்சிங்கன்னா அது பருப்பு சாம் பருப்பு கொழம்பா
ஆ அது அத ஆ நீ நெறைய பேர் பருப்பு கொழம்புன்னு சொல்றாங்கப்ப பருப்பு கொழம்புனா பருப்ப தனியா கொழம்பு வப்பாங்க அப்டின்னு நா நெனைச்சிட்டு இருந்த பாத்தா அது வந்து சாம்பார தா சாம்பார் வக்கிறதுதா எல்லாரு பருப்பு கொழம்புன்னு சொல்லிருக்காங்க எங்க பக்கம் எங்க பக்கோ ல்லா பருப்பு கொழம்புனா என்ன தெரியுமா கடல பருப்பு இருக்குல்ல அத தனியா தனியா அவிச்சு அந்த அந்த பருப்பு வச்சு ஒரு கொழம்பு அப்டி தண்ணியா வப்பாங்க அதுதா பருப்பு கொழம்பு அச்சோ எங்க பக்கோ கரண்ட் ட்டு வேற போச்சுங்க
கரண்ட்டு போய்ருச்சுங்களா
ஆமா கொழந்தைகல்லா வேற தூங்கிட்ருக்காங்க எந்திரிக் போறாங்க ஆமா என்ன பண்ண போறாங்கன் தெரியல நம்ம பேசியில நேரத்துக்குன்னு கரண்டு போதுங்க
மழை வர மாரி இருக்குங்களா அதா இப்டி கரண்ட் போயிடுச்சா
இல்ல இல்ல இது எப்போவுமே நார்மலாவே திடீர்னு ஒரு டைம் அமுத்திட்டு ஒரு காம் மண் நேரோ ஆகுங்க அதுக்கப்பறோந்தா வரு இப்ப ரொம்பவே கரண்ட் கட் ஆகுதுங்க அங்கட்டுலா ஆகுதா ஷடோன்லா
இங்க காத்து அடிக்கிறதுனால அப்ப அப்ப மழ வர மாரி இருக்கு ன்றதுனால மட்டு கொஞ்ச பின்னாடியே கட்டாயிருங்க அப்றோ கொஞ்ச நேரத்துலயு வந்துரு ஆனா அந்த
ஆ இங்க என்ன தெரியும பண்றாங்க ஒரு மழ லைட் ட்டா தூரல் வருதுனு வச்சுகோங்களேன் ஒரு மழ வருதுன்னா அதோட இந்த கரன்டு கட்டாகுல்ல வந்து போடு போடவே மாட்டாங்க விடிய விடிய கால்ல ஏழு மணிக்கு வரு யோசிச்சு பாருங்க இந்த கொசு கொசு தொல்ல தாங் கொசு தொல்ல சுத்தமா தாங்காது அதுவு என் பொண்ணுக்குல்லா வந்து விசிறி வச்சுகிட்டு இருக்கனா விடிய விடியே தூங்க மாட்டேங்க பாத்ததுக்கு எ ஹஸ்பண்ட் சேத்து அவுங்க வேலைக்கு போறனால அவுங்களுக்கு சேத்து விசணு ரெண்டு பேருக்கும் உக்காந்து ஒக்காந்து வீசிட்டே இருப்பேங்க
ஆ நா அ இதுக்கு நா இன்னைக்கு நா ஒன்னு பாத்தங்க இன்னைக்கு நா வந்து கொஞ்ச வெளியில போகுற வேலைய இருந்துச்சுங்க வெளியில போயிருந்தமா அப்ப பேட்ரிட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க ரிப்பேர் ஆகறதுக்கு ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க அங்க வந்து எ எங்க வீட்டுக்காருர் பாத்துட்டு வந்துருக் கடையிலென்னா பேட்டரியிலேயே ஓட்ற மாரி பேன்னாம அந்த ஃபேன் வந்து நம்ம சார்ஜ் போட்டு பண்ணிக்கலாமாம்மா பேட்ரிலியு ஒரு மூண் மணி நேரோ ஓட வச்சுக்கலாமாம்மா
ஆமாங்க நானு ரொம்ப நாளா சொல்லிட்டுதா இருக்கே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட செரி அந்த மாரி ஒண்ணு வாங்கி வச் சின்ன கொழந்தைங்க இருக்குற வீட்டுல கண்டிப்பா வேணுலங்க
ஆ ஆமாங்க கண்டிப்பாக வேணு நம்ம யூ பி எஸ் போட்டு அத வந்து நம்ம இது வண்றதுக்கு இந்த மாரி நானு நாங்க யூபிஎஸ் ஸ்கூலுங்க இந்த மாரி லி கேட்டுட்ருந்தாங்களா அது மூஹாயிரத்தி எட்னூர் ரூபாயோ மூஹாயிரத்தி ஐநூறு ரூபா
ஆமா ஆமா நானுமே இணையதளத்துல பாத்தே அதுதா எங்க வீட்டுக்கு கரெக்டா சொன்னே இந்த மாரி வாங்குவோங்க அப்டின்னு சொன்னே யூ பி எஸ் போட்னுன்னா அதுக்கு வேணுமெங்க பதுனஞ்சாயிரத்துக்கு மேல வேணு இப்பெல்லா வந்துட்டு நல்லா போணும்னா இருவத்தஞ்சாயிரோ வேணு எல்லாமே அந்த அளவுக் ஆய்ட்ச்சு அதுக்கு இந்த ஃபேனு பேட்ரி போட்டு வச்சுக்கிட்டம்னா போட்டுக்லா அவசரத்துக்கு நீங்க சொல்ற மாரி
கொஞ்ச நேரோ இப்போ இன்னொன்னு பாத்திங்கன்னா நாமளும் தூங்கிக்கலா நாம வந்து கொஞ்ச அசந்து தூங்கிட்டம்னா நம்மளுக்கு வந்து ஃபேனே ஓ ட்லேனாலு கண்டுக்க மாட்டோ
கொழந்தைங்க இன்னு எந்திருக்கலேனு நெனக்கிறேங்க அ அ தூங்கிட்டாங்க மதியோ தூங்கவே இல்ல இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதுனால இப்ப அசந்து தூங்குறாங்க நானு நா என்னோட ஆ என்னோட கணவர் வர பன்னெண்டு மணி ஆகுமா நா என்ன பண்ணிட்டே உள்ள வெக்கையா இருக்கு எனக்கு அவுங்கள படுக்க வச்சுட்டு தூங்கிட்டாங்கன்னுவு நா வெளியில காத்து சிலு சிலுன்னு காத்து வரு வெயில்ல வெந்து பால்கனில வந்து உக்காந்துட்டே கொட்டிக் கொள்ள சேர போட்டு பேசாம உக்காந்து கரெக்டா எங்க வீட்டுக்கு முன்னாடி தா ஆ ஆ அதாது ட்ரெயின் போகு ட்ரெயின் ரோடு ரயில் ரோடு இருக்கு ஆ அத் அந்த ரயில் போற பஸ் போற பாலோ இருக்கு சோ இங்க இருந்தே நா வந்து எல்லாத்தையு வாட்ச் பண்ணிட்டே இருப்பே அந்த மாரி
ஓ
வேடிக்க நல்லா பாக்கலா எந்த பஸ் போது என்னன்னு எத்தன மணிக்கு வந்தாலு பஸ் பஸ்சு போயிட்டே இருக்குங்க மெயின் மெயின் ரோடா இருக்கு இது மெயின் ஆனா பைபாஸ் மாதிரி
இன்னு நானு அப்டி ஒவ்வொரு இதுக்கு நா நெனைச்சிப்ப இத்தனை வாகனோ போகுது இத்தன இது போகுதே நம்மளுக்கு ஒரு சோலி இருக் கே அந்த மாரி தானே எல்லாத்துக்கு ஒரு சோலி இருக்கு அப்புடின்னு நெனைச்சிப்ப நாம இத்தன நாம ஏயே வந் து தனித்தனிய பிரிச்சி பாக்குறோ அவுங்க அவுங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்ட அவுங்கவுக்கு பாத்துப்பாங்க பாங்க இத்தன வாகனோ ஏ ஓடுது அப்டிங்கற யோசி
டவர் கேடைக்கலையோ சிஸ்டர் அப்பப்போ விட்டு விட்டு கேடக்குது
விட்டு விட்டு கேக்குதுதா இல்லிங்லே எனக்கு ஃபுல்லா இருக்குதுங்க
டவர் உங்களுக்கு டவர் கெடைக்கலையா எனக்கு டவர் கெடை ஏயா தெர்ல திடீனு பிரேக் ஆச்சு ஒன்னு கேக்கல
ஓ இப்போ கேக்குதுங்களா நா தா இது சாப்புட்டு வந்தேங்க மத்தியானோ கொஞ்சோ வெளியில போனங்னால வந்து ஹோட்டல்ல தா சாப் ட்டோ எயா வீட்டுக்காரு வெளியில போனாவே வந்து மீல்ஸ் தா ஆ கேக்குதுங்ளா
டவர் கெடைக்கல நெனைக்கிறே பிரேக் ஆகுது பேசுறது
எனக்கு நீங்க பேசுறதுதா பிரேக்காவுது
எடோ எடோ மாறிட்டீங்ளா என்ன
எனக்கு ஃபுல் டவர் இருக்குது
ஹலோ சிஸ்டர் கேக்குதா நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு நீங்க பேசுறது எனக்கு ஒன்னுமே கேக்கல திடீர்னு கேக்குது அப்டி பிரேக் ஆகுது ஒன்னுமே கேக்க மாட்டி டிங் டுவைங் டுவைங் சத்தம் கேக்குற மாரி இருக்கு நீங்க என்ன சாப்ட்டீங்க ஏதாது கேட்டா பேசுங்க